ஆயிங்க ஆ நல்லா இருக்கே ப்ரோ இப்ப என்ன சாப்ட்டீங்களா
இல்ல புரோ சாப்பிடல இதுக்கப்புற தா நீங்க
ப்ரோ சாப்ட்டுட்டு ஒர்க் கண்டினியூ பண்ணலால என்ன ஆச்சு சாப்டாம இருக்கீங்க
அதெல்லா ஒண்ணு இல்ல பாத்துக்கலா
ஓகே ஓகே ப்ரோ அ ஆ சாப்ட்டே ப்ரோ ஒரு எயிட் தேட்டிக்குல்லா நா சாப்டுட்ட ப்ரோ
ஓ
ஓகே ப்ரோ அப்புற அ என்ன ஃபுட்டு ப்ரோ சாப்ட்டீங்க என்ன என்ன ஃபுட்டு சாப்ட போறீங்க நைட்டு
நைட்டு் இதுக்கப்புற சாப்பிடு போது சிக்கன் கொழம்பு செஞ்சு வச்சிருக்காங்க சாப்பாடு இருக்கு ஃபிஷு ஃரை பண்ணி சாப்டணும் நெக்ஸ்ட் செரி
நா இட்லிதா ப்ரோ இட்லி சாம்பார் அவ்வளதா ப்ரோ
ம் இவ நைட்டு இட்லியா
ஆமாங் நைட்டு டிஃபன் தா மோஸ்ட்லி அதிகபட்ச க்கமா அதா ப்ரோ இருக்கு இனிங்க ஃபிஷ்ஷு இனிமே தா ஃப்ரை பண்ண போறேன்னு சொல்றீங்க எப்பிடி ப்ரோ
ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்ல வச்சி இல்ல ஃபி ஃப்ரை மசால் மட்டு போட்டு ஃப்ரிட்ஜுல வச்சு ருக்காங்க சோ இது ரவும் போயிட்டு பண்ணா போது ஒரு டென் நிமிட்ஸ் ஆகும் ஃப்ரை ஆகறதுக்கு அவளோதா
சூப்பர் ப்ரோ எப்பிடி அம்மா அம்மா ஃப்ரை பண்ணி ஒடனே குடுத்துருவாங்களா
ல்ல அது ஒன்னு பிரச்சனை நானே ஃப்ரை பண்ணிடுவே அதுல என்ன ஆவப் போது சும்மா இந்த சைடு வந் நிமிஷ வேகப் போட்டு அந்த சைடு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக போட்டு எடுக்க வேண்டியதா
வேற லெவல் ப்ரோ நீங்க டாப்பர் ப்ரோ நீங்க
இது அது அவ்வள பெரிய விஷயமே இல்லையே இது
இல்ல ப்ரோ
கொதிக்கு
ம் ம்
என்ண்ணெயில தூக்கி மீன வைக்கணு இந்த சைடு ஒரு ரெண்டு நிமிஷ வேகு அந்த சைடு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகு லாஸ்ட்டு ரெண்டு பக்கம் சும்மா இப்பிடி இப்பிடி திரிப் போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதா
சூப்பர் ப்ரோ சோ இந்த இது வந்து ப்ரோ நீங்க அ வெளி ல எங்கயாது மீன் சாப்ட்றுக்கீங்ளா வெளில ஃபிஷ் ஃப்ரை சோ வீட்ல சாப்பற்ததா வீட்ல சாப்பற்துக்கோ வெளில சாப்பற்துக்கான டிஃப்ரென்ஸ்ஸு உங்களுக்கு
அ இருக்கு அதெல்லா நெறையவே இருக்கு டிஃப்ரெண்டாருக்கு
எ எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாருக்கு எது ரொம்ப புடிக்கு
எனக்கு வீட்டுல செய்ற்தா புடிக்கு மோஸ்ட்லி வெளில சாப்பிடுறது வந்து எப்பயாவதா நா போய் சாப்டுவ
ஓகே சோ என்ன டிஃப்ரென்ஸ் அதுல உங்களுக்கு அ இது ரெண்டு ஒரே மெத்தட்ல இல்லாம டேஸ்ட்க்கு டே டேஸ்ட்டு வய்ஸா என்ன டிஃப்ரென்ட்ருக்கோ
அது என்னன்ல்லா பர்டிக்குலரா சொல்ல தெர்ல பட் ஆனா டிஃபரன்ஸ்ன்றது நம்மளுக் ஒன் தெரியு அதுல
ம் ம்
எ அம்மா செஞ்சதுக்கு வெளில போய் சாப்புட்றது நம்மளுக்கு கண்டிப்பா ஒன்னு இருக்கு அது என்னால பர்ட்டிக்குலரா எனக் சொல்ல தெரில பட் வித்தியாசமாக இருக்கு வெளில போய் சாப்டும் போது
ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி எனக்கு வீட்டுல செய்றதுதா ப்ரோ புடிக்கு நா என்னதா வந்துட்டு அ வெளில ல சாப்ட்டாலுமே செரி அ எனக்கு வீட்ல சாப் றதுதா புடிக்கு நானே ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனன்னா அது கம்பல்செரி வேணான் சொல்ல முடியாத் து இல்லீங்களா சோ
கண்டிப்பா நா சனி கெழம போவ வீக்லி போவதா செய்வ வெளிய ந்து கொஞ்சமா தா வெளில சாப்புடுவ இப்ப மூண் ரைஸ் வாங்கி நாங்க நாலு பேர் சாப்புடுவோ அப்டி தா பண்ணுவோ
ஓ சூப்பர் ப்ரோ
அப்றோ இப்ப வெளிய போய் டீ குடிச்சாலு சுகர்லா எடுக்க மாட்ட நானு
ம் ம் ம்
சிக்ஸ் மன்ந்த்தாவே சுகர்லா எடுக்குறதில்ல
வேற லெவல் ப்ரோ இல்ல ப்ரோ நானு சுகர்லா எடுத்துக்கறதில்ல ப்ரோ
ம்
நீங்க நல்ல விஷயோ அத அப்டியே ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா சுகர்ல என்னென்னமோ வருதுன்றானுங்க நீங்க அதுக்கு பதுல்லா இது எடுத்துக்கோங்க ப்ரோ நாட்டுச்ச சக்கர பனவெள்ளம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க
இப்பிய அப்டிதா சாப்புட்ணோ கருப்பட்டி வாங்கறதுகுல்லா எங்க இங்க எங்கயு கெடைக்க மாட்டங்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படிதாங்
ப்ரோ இந்த கெடைக்கு ப்ரோ நீங்க அந்த மில்லா இருக்கு பாத்தீங்ளா சக் கர மில்லு
அது நம் பக்க எதுவு இல்ல அதனாலதா நா யோசிக்குற எல்லா ஆன்லைன்ல தா பாத்து வாங்குணு உனக்கு இது ஏதுல
இங்க ஏதோ ஒரு கிலோ நூறு ரூபான் சொல்லி எ ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தா ப்ரோ எங்க ஊரு சைடு
ம்
சோ நல்லா தா ப்ரோ இருந்துச்சி அது வந்து நல்லா நீங்க பால்ல கலந்து குடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு எனக் புடிக்கல அப்றோ போக போக ஒரு மாரி டேஸ்ட் கொஞ்சோ நல்லா தா இருந்துச்சி எனக்கு ஏதோ பூஸ்ட் கலந்து குடிக் கே ஃபீல்லாச்சி
ஓ ஆமா அது அப்டித்தா ஜி இருக்கோ
நீங்களு குடிச்சிருக்கீங்ளா
குடிச்சிருக்கா அது
அ
இப்ப நா வெளில போம்போது கல்பெட்டி காஃபின்னு சொல்லி குடுப்போல்ல அப்டி நா குடிச் வீட்ல வாங்கி எது இல்ல இந்த சீடு கூட இந்த சப்ஜா சீடு
ம் ம்
எதாது கெடச்சா ஆனா பணவெல்லோ அப்டிலா கெடைக்க மாட்டேங்குது
ஆமா ப்ரோ நீங்க தூத்துக்குடி சைடு போனீங்கன்னா ப்ரோ சூப்
ம் இந்த சேலோ பஸ்டாண்டு இல்லனா இந்த பஸ்டாண்ட்லா மோஸ்ட்லி விப்பாங்க
ப்ரோ அது ஒரிஜினலா என்னென் தெர்ல பட் ஆனா அது வந்து எப்டி ஒரு பியூரிஃபையா வச்சிருக்காங்கலா னா தெர்ல ஆனா இந்த தூத்துக்குடி இந்த மாதிரி இது போனீங்கன்னா அவங்க செய்யற எடத்துலயே நம்ப போய் வாங்கிற்லாமா ப்ரோ கம்மியாகவு இருக்கு
கண்டிப்பா அது டக்குனு ஆமா நம்ப போலாம் பட் அது வந்து அது வெஹிகிள் நம்ப சொந்தமா இன்ச்சுன்னா அது டக்குன்னு போய் வாங்கிட் வந்தர்லா நா போனதே பஸ்ல
ஆமா நீங்க ட்ரிப்பு போனீங்கன்னா வாங்கிட்டு வாங்க அந்த சைடு எதாவது பீச்சு ஆ கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ நா வந்துட்டு பண கற்கண்டு வாங்கி வச் சிர்க்கே ப்ரோ பட் ஆனா அது பால்ல கலந்து குடிக்கலாமா ப்ரோ குளிர்ச்சியா
ஆமா அது பால் ம் அது பால்ல கலந்து தா குடிக்கனு
ஆமா ப்ரோ அது ஹீட்ட ரெடியூஸ் பண்ணுதானே சோ அத வாங்கி வச்சிருக்கே பணவெல்லோ வந்து வாங்கி வச்சோம் ப்ரோ அது சரியா யூஸ் பண்ணாம அப்டியே ஒரு மாதிரி கொழ கொழனு ஆயி தூக்கி போட்ற மாரி ஆச்சு அப்டியு அத யூஸ் பண்லானு சொன்னாங்க எதாவது எதாவது மாவு கூட கலந்து சாப்பட்றதோ இல்லன்னா டிஷ் பண்றதோ எதாவது செய்லானாங்க அத பெருசா தூக்கி போட்டாச்சி ப்ரோ ஆனா வந்துட்டு ப்ரோ நீங்க நாட்டு சக்கர வந்துட்டு ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிக்லா பால் குடிக்கறதா இருந்திருந்தா
ம் நா வந்து மொத்தமா சக்கரை விட்டே இப்ப வந்து இந்த வெளில போனா குட வித்தவுட் சுகர் தா
ப்ரோ வித்தவுட் சுகர் வித்தவுட் சுகர்ல எப்டி ப்ரோ குடிப்பீங்க நீங்க அப்டியே பால குடிச்சிருவீங்களா நீங்க வெறு பாலா
வெறு பால அப்டியே குடிச்சிருவே
சரி இட்ஸ் ஓகே ப்ரோ அப்போ ஒரு ஒரு ஒரு பாலோட வெல
இப்ப நீங்க பாத்திங்கன்னா காஃபியு அப்டிதா குடிப்பே டீயு அப் டிதா குடிப்பே
வித்தவுட் சுகர்
ஆமா
லெவல் ப்ரோ நீங்க
குடிக்கும் போது இதாச்சி ஆ குடிக்க முடியா கசப்பாதா இருன்ச்சு போகப்போ பழகிருச்சி அவ்ளோதா சொல்லுவே நானு பழகிருச்சினு குட சொல்லலா
ப்ரோ அதுக்கு நா ஒன்னு சொல்லவா எ எங்க போனாலுமே போது போது எதாவது ஒரு சர்க்கரைய ஒரு பாக்ஸ்ல கொண்டு
வேற இல்ல இதுக்கப்றோ வாங்குனா அப்டிதா பண்ணு
வெளில பொயிட்டா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அள்ளி கொட்டி நீங்களே ஆத்தி குடுத்துருங்கன்னு சொல்லிடுங்க கடைக்காரங்க
நீங்க ஒங்க சக்கர போடாதிங்க நானே சக்கர கொண்டு வந்துட்டே இத குடுக்க நீங்க போட்டு ஆத்தி மட்டு குடுத்தாங்க சொல்ல வேண்டிதா
கரெக்ட்டு ப்ரோ என்ன சொல்றீங்கன்னா ரெண்ருபா டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லிடுங்க அவ்ளோதா சக்கர நானே போட்டுகிட்டதுனால
ஆ தா எ தம்பி உனக்கு டீயே இல்ல வெளிய போப்பானு எதோ வாங்
கரெக்ட்டா சொன்னீங்க அதுதா கரெக்டு ப்ரோ நானு யோசிச்சிருக்கே ப்ரோ நானு இல்ல ப்ரோ நா நா சென்னைல வந்து ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நானே காஃபி குடிக்க மாட்டேன் ப்ரோ பட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேனா அது குடிக்க வச்சுடுவானுங்க சொல்ல என்னடா இவ உனக்கு மட்டு அப்படின்ற மாதிரி நாங்க போனோனா ஒரு பத்து பேரு ஒன்னாதா ப்ரோ போவோ போயிட்டு அவங்களுக்கு தெரியு அது அந்த கடக்காற அண்ணாக்கே தெரியும் ப்ரோ சோ நாங்க எல்லா ஒன்னா போயிட்டு தா குடிப்போ நாங்க வந்தாலே போட்டுறோ பத்து டீ போட்டு குடுத்துருவாரு குடிச்சிட்டுதா ஆ அதுக்கப்புறோ எதாவது அப்படியே நேரா பக்கத்துல பானிபூரி கடே இருக்கு சோ அது வருது சோ தெரியும் ப்ரோ அங்க ஒரு சில பேர் ஒரு சில டைம் வந்து பேமெண்ட் குடுக்காம கூட வந்துருவோ மறந்துருவோம் பட் தெனோந்தனே ஞாபகோ வெச்சிப்பாரு வெச்சிட்டு அடு அடுத்த நாள் குடுத்துருவோ
உம் நாங்க போயிட்டு பேமண்ட் குடுக்காம வந்துருக்கோ சில டைம்ல அது வந்து ஆ சொந்தக்கார பேக்ரிதா எல்லா தெரிஞ்சவங்கதா கிராமமா சோ அதுனால சொல்லாம வந்தாலு ஒன்னு பிரச்சன இல்ல எதுவு கேட்கவு மாட்டாங்க நாங்க போனா நாங்களு ஒரு பத்து பேர் அப்படிதா ஏன்னா இந்த கிரௌண்ட்ல விளாடி முடிச்சிட்டு ஸ்ட்ரெய்ட்டா போயிடுவோ போயிட்டு அவனுகளுக்கே தெரியு எனக்கு வித்தவுட் சுகர் சொல்லிர்வானுங்க மத்தவனுங்க எல்லா வித்து சுகரு
ம் ம்
சொல்லிட்டு வந்தானுங்க டீ குடிப்போ ஒரு டைம் வாங்கி குடுத்து சிட்டு எ ஃப்ரெண்டு துப்பிட்டா எப்புரா இதெலா குடிக்கிறன்ட்டு அவனுங்களு ஒர்க் அவுட் பண்றவனுங்களு எல்லா பண்ணுவானுங்க பட் இருந்தாலு வித்து சுகர்தா இல்லனா ஆஃப் சுகர் குடிப்பானுங்க அவ்வளோதா வித்தவுட் சுகர்லா ஆ ஆ அவனுங்க இல்லவே இல்ல
ஆனா சுகர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது வேணாம் ப்ரோ நானு அதாம் ப்ரோ மா நெனைக்குறே டீ குடிச்சே கிட்டதட்ட டா பாருங்க ஆ மூணு வருஷோ ஆக போது ப்ரோ
நா பஸ்டே அது ஃபுல்லாவே டீ காபி இல்லாம தா இருந்த பால் மட்டு குடிச் அப்பன்னே விதௌட் சுகர்ல பால் மட்டு குடிப்ப சப்போ டீ கிரேவிங்ஸாவ இருந்துச்சு டீ காபிக்கு சேரி நம்ம மட்டு தானே எடுக்கறதுல்ல செரி வித்தவுட் ஷுகர் ஏ எடுத்துக்குரே சொல்லிட்டு டீ காபிலேயு வித்தவுட் ஷுகர் இல்லாம எடுத்துக்கிட்டே அவ்ளவுதா
சூ ப்ரோ இல்ல இப்பிடி பண்ணுங்க ப்ரோ நீங்க அதாவது எப்படின்னா தேன் வாங்கி வச்சுக்கோங்க தேன் வாங்கி வச்சுட்டு ஆ இந்த புதினா டீ அதுக்கப்புறோ லெமன் டீ சி மாதிரி போட்டு அதுல தேன் கலந்து குடிங்களே அது நல்லா இருக்கு ரெப்ரெஷ்ஷா இருக்கு
அது வேணு உண்ம்தா தேன் கூட வாங்கிக்கலாங் தேனு கெடைக்க மாட்டக்கது பக்கத்துலு எங்கேயு கெடைக்கல அது வந்து எப்பயாவது ஒரு டைமு எங்க இருந்தாவது இந்த சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு டைமு ஊருக்கு வந்து எவனாவது ஒருத்த விப்பா அப்படிதா வாங்குனோ அதுவு கொண்டு வரவ ஒரிஜனல் கொண்டுவனா சக்கர கலந்து கொண்டுவருவானா அதுவு தெரியாது நம் நம்ப டேஸ்டு பண்ணி பாக்கலான்னா அதுவு இல்ல அவுனுங்க ஃபுல்லா பாட்டில்ல போயி போட்டு ஃபில் பண்ணி வெச்சுருபானாங்க கொஞ்சூண்டு கு ஆ டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு வாங்கிறே அப்பிடியு சொல்ல முடியாது
கரெக்டு ப்ரோ ஆனா தேனு கொஞ்சு ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்றது சுகருக்கு பதிலா பண்றது நல்லது நானு நெனைக்கிரேன் ப்ரோ டாக்டரு அதா சொல்றாங்க
சுகரே எடுக்காம இருக்கரது நல்லதுதா ஆலே
சோக்கே ப்ரோ ஆ நீங்க சாப்பிடுங்க டைம் ஆயிடுச்சு ஓகே ப்ரோ நம்ம நீங்க எப்ப ஃப்ரீ ஆகீங்களோ அப்ப கண்டிப்பா பேசலா‌ ப்ரோ
ஆ ஓகே ஜி பை ம் ம்